ஹலோ
ஆ அக்கா சொல்லுங்க்கா
ஆ கேக்குதுங்ளா
அ கேக்குதுங்க்கா கேக்குதுக்கா என சாப்ட்டீங்ளா நல்லா இருக்கீங்ளா
அ சாப்ட்டேங் நல்ல நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கேங்க்கா
ம் சொல்லுங்க நீங்க ஏதாவ்து உங்ளுக்கு எதா ஃபேவரெட் ப்ளேசஸு எந்த எடத்துக்குலா நீங்க போயிருக்கீங்க அந்த மாரி எதாச்சு சொல்லுங்க
ம் ஊட்டி போயிருக்கே நீங்க ஊட்டி போயிருக்கீங்ளா
அ ஊட்டி போனது இல்லங்க நா வால்பாறதா போயிருக்கே
அதுவு ஊட்யிடில தா இருக்குக்கா பக்கந்தா அதுவு ஊட்டி பக்கந்தா ஆமா ஆமா அ அப்றோ கொடைக்கானல் போயிருக்கீங்ளா கோயம்புத்தூர்ல இருக்கீங்ளா
கோயம்புத்தூர்ல இருக்குன் சொல்றே வால்பாற
ஆமா ஆமா அது பக்கந்தா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல்லா இல்ல
ம் கொஞ்ச பக்கந்தா
ம் அவர் கொடைக்கானல் போயிருக்கீங்களாக்கா
ஆ போனதுல்லங்க கொடைக்கானல் போனதில்ல எங்க வீட்ல போய்ருக்காங் க நா வந்து அப்போ அன்னைக்கு வந்து ஃபைனல் இயர் எக்ஸாம்னால போக முடியல
ஆ சரிங்க்கா சரிங்க்கா மேபி அடுத்த மொற உங்களுக்கு வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா போங்க எடமெல்லா போய் பாருங்க
ஆ ஓகேங்க நீங்க போய்ருக்கீங்ளா
நமக்காக அக்கா
நீங்க போயிருக்கீங்ளா
அ போயிருக்கோங்க்கா போயிருக்கோங்க்கா ம் கன்னியாகுமரி போயிருக்கீங்ளா
அஹா போனதில்லைங்க
அங்யு போல சரி அங்க விடுங்க நம்ம தலைநகரத்துக்காவது போயிருக்கீங்ளா தமிழ்நாட்டோட தலைநகர்த்துக்காது போயிருக்கீங்ளா
சென்னைங்ளா
அங்கயு போலீங்ளா
சென்னைக்கு போயிருக்கங்க அங்கதா ஃபோர் மந்த்ஸா வந்து படிச்ச ஒரு ஃபைவ்வ ஃபைவ் மந்த்ஸ் படிச்ச
சரிங்க்கா சரிங்க்கா
நீங்க போயிருக்கீங்ளா சென்னைக்கு
அக்கா நா நெறிய முற போயிருக்கங்க்கா ம் எல்லா ப்ளேஸு சுத்தி பாத்திருக்கோ அக்கா பெசன் நகர் போய்ருக்கோ நம்ம இதுல ஊரப் பத்தி மென்ஷன் பண்ணக்கூடாது சொன்னாங்க
ம் ஏ நம்ம ஊரப் பத்திதா பேச கூடாது
ஆமாங்களா மத்த ப்ளேஸ பத்தி பேசலா ம் ஓகேக்கா ஓகேக்கா ம் இந்த மாரி நெறா போயிருக்கோங்க்கா சென்னையெல்லா நெறைய டைம் போயிருக்கோ சென்னையில போகாத எடமே இல்ல நெறைய ப்ளேஸ் சுத்திருக்கோ
ம் ம்
ம் ம் அமஞ்சக்கர பெசன் நகரு மெரினா உ
நாங்களு இந்த மாரி மெரினா பீச்க்குல்லா போய் அ மெரினா பீச் பாத்தீங்கன்னா ஒரு ஈவ்னிங் டைம் நாங்க போனோ
அக்கா ஈவ்னிங் போனாதாக்கா நல்லாருக்கு
ஆமாங்க
ஆமா அப்பதா கூட்டமா இருக்கு நெறையா திங்ஸ் எல்லா கடைங்க வச்சிருப்பாங்க
ஆமாங்க
அ பகல் டைம்லா போனா மாட்டிக்குவோ வெயில் அதிகோ
ஆ
ஆ பீச் மணல்ல கால் வைக்க முடியாது
ஆ
செருப்பே போட்ருந்தாலு நம்ம சுட்டெரிச்சிரு அவ்ளோ சூடாருக்கு அ நாலு வருஷோ நா அங்க இருந்திருக்கங்க நீங்க உங்களுக்குல்லா சொல்னுன் இல்ல ரொம்ப கஷ் டோந்தா வெயில் அதிகோ இல்லைங்களா அங்க
ஆமா ஆமா
ம் செரி இங்க பக்கம் இருக்கிற ஏலகிரி போயிருக்கீங்களா
எங்கங்க ஏலகிரிங்களா
ஆமாக்கா
இல்லைங்க போனதில்லைங்க
ம் அங்கயும் போல அப்றோ ஏற்காடுக்கா
ஏற்காடு போனத இல்ல ஃப்ரெண்டும் அங்க இருக்காங்க கூப்ட்டுட்டே இருக்காங்க ஆனா போக முடில
உங்க ஃப்ரெண்டுங்க அங்கே இருக்காங்களாக்கா சூப்பரா இருக்குங்க்கா ஊட்டி கொடைக்கானல் மாரி அவ்ளோ சில்னஸ் இங்கேயே இருக்கும்
ஆமா ஆமா மினி கொடைக்கானல் மாதிரி இருக்கும்
கண்டிப்பாக்கா ஏலகிரி ஒன்னும் வேற லெவலுகா சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும் ம் இங்கல்லாம் போய் யி பாருங்க டைம் எதாவது என்ன ஒர்க் பண்றீங்க
இப்போதைக்கு வீட்லதாங்கே இருக்கே
ஆ ஆ வீட்ல இருக்கேனாக்கா கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் தாராளமா எங்கயாவது சோ போலக்கா
ம் ஓகேங்க நெக்ஸ்ட் டைம் போலா
கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நல்ல நல்ல எடத்த சுத்தி பாருங்க ம் ஃப்ஸ்ட் மெமரிஸ் தாங்க சேத்து வைக்கணும் நினைவுகள் தான் நிரந்தரம்
ஆமாங்க
ஆமா இங்க அதான் உண்மை
ம் ஆமாங்க
அந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு ட்ரை பண்ணுங்க கொஞ்சோ ரொம்ப லாங் இல்லையா கூட கொஞ்சம் பக்கம் பக்கம் இருக்கிறதுதால நம்ம நல்ல நல்ல எடத்த போய் பாக்கலாம் ஆ நெறைய கோயிலுக்கல்லாம் போவீங்களா அடுக்குது
ம் நெரைய கோயிலு போயிருக்கோங்க மதுரைல நெறைய கோயிலு போயிருக்கோ மீனாட்சி அம்மன் போயிருக் அப்போ அழகர் மல அதக்கெல்லா போயிருக்கோ
ஆ அதா டெம்பிள்ஸ விட மாட்டீங்க எல்லா கோயிலு போயிடுவீங்க
ஆமாங்க
ம் ம் ம் அப்றங்க்கா பசங்க என்ன பண்றாங்க ஸ்கூல்ஸ் போறாங்ளா இல்ல காலேஜ் படிக்கிறாங்களா
காலேஜ் இல்லங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு வயசு தாங்க அங்க
சூப்பர்க்கா ஆ ஆனா ரொம்ப சேட்ட பண்ணுவாரு போல
ஆ ஆமா
ஆமா அடங்கவே மாட்டாங்க கத்திக்கிட்டே இருக்கணு ஆமா ரெண்டு கண்ணுல ஒரு கண்ண வச்சு பாத்துக்கிட்டே இருக்கணு
ஆ ஆமாங்க
ஆ ஓகேக்கா ஓகேக்கா என்னக்கா சமையல் செஞ்சீங்க என்ன சாப்ட்டீங்க
சாம்பார் தான்
அக்கா பருப்பு சாம்பாருங்களா
ஆமாங்க வேற என்ன சாம்பார் இருக்குதுங்க பருப்புலதா சாம்பார் பண்ணுவாங்க பருப்புல தானே சாம்பார் பண்ணுவாங்க
இல்லங்கா ஒன்னோ சாம்பார்ல்லா நிறைய இருக்கா
அப்டிங்களா
ஆமாங்கா
என்ன தெரியல இல்ல பருப்புசிசா அது ஹோட்டல் ஸ்டைல்
ஆமா இல்ல இல்ல அதுவு சாம்பார் இருக்கு அப்டியு செய்யலா கடல மாவு சாம்பாரு செய்யலா
ஆ
ம் அதுவு நல்லா இருக்கு
ம்
ஆ அப்பொறங்கா இன்னொரு டவுட்கா
சொல்லுங்க
என்ன எனக்கு இந்த பருப்பு ம் உருண்ட சாம்பார்னுவாங்க உருண்ட கொழம்பு பருப்பு உருண்ட கொழம்புண்ணுவாங்க உருண்ட கொழம்பு அக்கா இதுவர அப்டி நா கேள்வி தா பட்ருக்கே எப்டி செய்யணு செய்மொற என்ன எதுமே தெரியாதுக்கா
அது நா பண்ணதில்ல அம்மா பண்ணுவாங்க அது நம்மளா தனியா வந்து இந்த பருப்பு வட பண்றோம்ல
அப்ற தா தெரியு
பருப்பு வட பண்றோள அந்த மாரி ப்ராசஸ் தா வடைய வந்து தட்டி போடுவாங்க இத வந்து கொஞ்ச உருட்டி கொஞ்ச நைஸா அது வந்து கொஞ்ச கொற கொறன்னு அறப்பாங்க இது கொஞ்ச நைஸா அரச்சி போடணு உருண்ட மாரி உருண்ட புடிச்சு
அத இல்லக்க சொல்லுவாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பாத்தீங்கன்னா திருப்பூரு கோயம்புத்தூர் அவினாசிலா இருக்காங்க அவுங்க செஞ்சாக்க அவுங்க சொல்லுவாங்க
ம்
இந்த மாரி கொழம்பு செய் அது எப்புரா செய்யிறது எப்புடி சாப்புடுவாங்க
ஆ அது நல்லாருக்கு வே அதுக்கு வந் து எந்த ஒரு சைடிஷ்மே தேவயில்ல அத வச்சே சாப்டர்லா உருண்டைய வச்ச சாப்டுர்லா அந்த மாரி நல்லாருக்கு
ஆமாங்ளா கண்டிப் ப்பா எனக்கு ஏதாது டவுட் இருந்தா நீங்க சொல்லுங்க செய்முறைய கண்டிப்பா நா செஞ்சு சமைச்சு பாத்தே ஆவனுங்கா உண்மையிலேகா இன்னக்கி அது விடை கெடைச்சிருன்னு நெனகிறே ஆனா அவுங்க சொல்லுவாங்க அவுங்க அம்மா செஞ்சாங்க எங்க பாட்டி செஞ்சாங்க அப்டின்னு சொல்லுவாங்க ஆ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சின்ன சின்ன வாள்லதா இருப்பாங்க அவுங்களுக்குல்லா சமைக்கலா தெரியாது எங்கள மாரி சாப்புட தா தெரியு அதுக்காக தா உங்கள நா கேட்டே
எனக்கு அந்த மாரி தாங்க நா இப்ப தா நியூலி மேரிடு மாரனால கொஞ்ச கொஞ்சமா இப்பதா கத்துக்கிட்டு வாரேன்
ஓகேகா சூப்பர்கா சூப்பர்கா
ம் செரிங்க எத்தன நிமிஷம் ஆயிருக்குதுங்க
அக்கா செவன் ஃபாட்டி எயிட்
ஒன் ஃபார்ட்டி எயிட் சரி ஓகேங்க முடிச்சுக்லாங்களா
அக்கா ஒன்னு ஒரு டூ மினிட்ஸுக்கா முடிஞ்சிச்சு
ம் சேரிங்க வேற ஏதாது பேசுங்க டாபிக்கு
த ம் கார் வச்சிருக்கீங்ளா
காருங்ளா
ஆ கார் இருக்குங்ளா
எங்ககிட்ட இல்லங்க எங்க அம்மா வீட்ல தான் இருக்குங்க
கா உங்களுக்கு வாங்கிலா தர சொல்லிருக்கனு நீங்க
ஆ அவுங்க வச்சுக்கிட்டு என்னக்கா பண்றது
அண்ணா அவுங்கல்லா யூஸ் பண்ணுவாங்கல்ல
ஆ ஆ ஆ
அவுங்களுக்கு தா மெயின் தே அவுங்க தானே பிஸ்னஸ் பண்றாங்க சோ அவுங்களுக்கு தா தேவ
ஓகே எனக்கு கார் வாங்கணும் ரொம்ப ஆசக்கா காரு வாங்கணு அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேத்து வச்சுக்கிட்டே இருக்கே
அ எனக்குமே கார் ஓட்டணும்னு ஆசையா தா இருக்கு
அக்கா நா டிரைவிங்லா நல்லா பண்ணுவே ஆனா சொந்தமா கார் வாங்கணும் ஆச
ஓகே ஓகே ஓகே
ஆமா
கூடிய சீக்கிரொ வாங்கிர்வீங்க
கண்டிப்பாக்கா தேங்க்யூக்கா புடிச்சதுன்னா ரொம்ப நாள்லா இல்ல இன்னும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்ல கண்டிப்பா வாங்கிட்ணும் அந்த எய்ம்ல தா இருக்க உ என்ன காரு வாங்களாங்க்கா
காருங்ளா இப்போ டாடா பஞ்சுன்னு ஒரு கார் இருக்குல்ல செவன் சீட்டர்ஸ்
அக்கா ஆமாக்கா டாட்டா பஞ்ச்
அ அந்த கார் வாங்கணும் சொல்லிட்டுருந்தாங்க
அக்கா நானு டாட்டான் பாத்தேன் செய்யூரியனு ஒன்னு செய்யூரியா இப்ப நியூ லாஞ்ச் அது ஃபைவ் சீட்ட்ர் செவன் சீட்டரானு தெர்ல அட்வர்டைஸ்மென்ட்ல தா பாத்தே அ ஆமா நல்லா இருந்துச்சுங்க்கா நல்லா லுக்னஸ்
த தார் வாங்கியிருக்கோம் தார்
தாராக்கா கா அவ்ளோ எல்லா நம்ம பட்ஜெட் ததுக்காெல்லாம் பாத்தீன்னா ஒரு பதினேழு லெக் ட்சம் பதினெட்டு லட்சம் ரூபா இப்ப இன்னைக்கு ரேட்டு
ஆமா
ஆமா
அவனுக்கு போட்டியா வாங்கணும்னு சொல்லி ட்டு அவங்க மாமா பையன் வாங்கிட்டான் அப்டின்றதுனால எங்க அண்ணா வந்து ரெனால் டஸ்டர் இருக்குல அது வந்து ஒரு டென் லேக்ஸோ லெவன் லேக்ஸோ
ஆ ஆ ஆ
பத்து லட்சமா பதினோரு லட்சமா தெரியல
ஆ டஸ்டர் டஸ்டர் ரெனோல்டு
ஆ ரெனால்டஸ்டர் அந்த கார் வாங்கிட்டா இன்னொரு அண்ணா வந்து ஹூண்டாய் வாங்கிட்டாங்க ஹூண்டாய்ல என்ன இதுன் தெர்ல ஐ ஒன் ஏதோ சம்திங் இருந்ச்சு
ஓகேங்க்கா ஓகேங்க்கா
அது வாங்கிட்டா ஆனா தார் வந்து கொஞ்ச ரேட் அதிகனால அது வாங்கல அவங்க
ஆ ஆ அ
அ மாமா பையனு தார் வாங்கிருக்காங்க
ஓகே சூப்பர்க்கா இல்ல நீங்களு ட்ரை பண்ணுங்க
ஆ செரிங்க ட்ரை பண்ணணு இன்னிக்தா
தேங்க்யூ கா தே
ம் தேங்க்யூ நன்றி